ஆ மதிய வணக்கம் சகோதிரி
ஆ மதிய வணக்கம்
என்ன பண்றீங்க
என்ன பண்ற சும்மாதா இருக்கேங்க
சேரிங்க சேரிங்க சகோதிரி டிவி எல்லா பாக்கலீங்களா
டிவி டிவி இல்லைங்க நாங்க வந்து ஆக்சுவலி பெட்ரூம்ல ப்ரொஜெக்டர் செட் பண்ணி வச்சிருக்கோ அதுலயே மூவி பாப்போங்க இப்ப வந்து கால் பேசுறதுனால இப்ப எதுவு பாக்கலைங்க
செரிங்க சா
கால் மூடிச்சட்டுன்னா பாக்கலாங்க ஈவினிங் பாப்போங்க
நீங்க இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்ருந்தீங்களா இல்ல வீட்லதா இருந்தீங்களா
எயிட் இயர்க்கு முன்னாடி போயிட்டு இருந்தங்க ஹச் ஆரா ஒர்க பண்ணங்க
ஓ செரிங்க செரிங்க கம்பெனி ஃபீல்ட் இல்லைங்களா சகோதரி
ஆமா கம்பெனி திருப்பூர்ல கம்பெனி ஃபீல்ட்ஸ் தா நறையா கம்பெனி ஃபீல்டுல தா ஒர்க் பண்ணே ஆமா கவர்மெண்ட்சில் தா ஒர்க் பண்ணே அங்க ஒரு பக்கோ ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஒர்க் பண்ணிரு ப்பே அப்புற தம்பி வயித்துல ஆனோனே ஒரு சிக்ஸ் மந்த்ல ரிலீவ் ஆயிட்டே
ஓ செரிங்க செரி அதுக்கப்புற இப்போதைக்கி நீங்க வேலைக்கு போக முடியாது ஏன்னா தம்பி ஸ்கூல் போயிட்டு இருக்கால
ஆ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குறா இப்போ அது மட்டு இல்லாம எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு கொஞ்சோ அதனால அதனால போறது இல்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நானு உடம்பு குறை இருக்கு அதனால போக முடியாது
ஓகே ஓகே அந்த மாரிலா ஆப்ரேஷன்லா பண்ணலாங்க சகோதரி ஆனா பண்ணணுனா இது செ சேஃப் இல்ல உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களே
சேஃப் இல்ல பட் வந்துட்டு சேஃப் இல்ல பட் வந்து இந்த டாக்டர் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரு எக்ஸ்பீரின்தா டரு ரொம்ப ஃபேமஸ் ஆன டாக்டரு அவுங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ்ட் வாங்கி லி ஆக்சுவலி இந்த இந்த வெயிட் இருந்தா கவர்மெண்டே வந்து அப்ரூவ்ட் குடுக்கு இ ரொம்ப கம்மிய வெயிட்டுக்கெல்லா இது அலோ பண்ண மாட்டாங்க இந்த இந்த வெயிட் வெச்சுட் நீங்க ஆப்ரேஷன் பண்ணும்னா பண்ண முடியாது நம்ம வந்துட்டு அதுக்குன்னு வந்துட்டு வெயிட் டு வந்து ஜாஸ்தியா இருந்தா மட்டுந்தா அவங்க வந்து கம்மி பண்றக்கு இது பண்ணுவாங்க
அதுக்கு நீங்க வந்து உணவு முறையில நீங்க சரி பண்ணிருக்கலால ஸ்
அதெல்லா ட்ரை பண்ணியாச்சுங்க கலர்ஸ் போனே அது போக மறுபடி ஏதோ இதெல்லா குடுப்பாங்க ஏதோ ஷேக்கு அது அங்கெல்லா போனே அப் அப்றோ வந்து டயட் ஃபாலோ பண்றக்கு ஹாஸ்பிட்டலுக் ஏதோ போயிருந்தே மறுபடி இவங்ளே ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே
எப்டி சகோதரி டி வி ல டி வியில பாத்தீங்கன்னா நீங்க ஒன் பை ஒன் கெட் ஒன்னா செரி உங்க வீட்ல யாராவது ஒருத்தங்க வந்தீங்கன்னா இன்னொருத்தவங்களயு கூட்டிட்டு வாங்க அப்டின்னா நெறைய ஒரு நீங்களு அதெல்லா உண்மைங்ளா அவுங்க சொல்றதெல்லா உண்மையா
அதெல்லா தெரியாது நா ஒரு ஃபைவ் இயர்ஸ்கு மின்னாடி பண்ணுனே அங்க அ ஏ டொண்டி தௌசண்ட் சம்திங் வாங்குனாங்க எனக்கு கொறைஞ்ச மாரி தெர்ல ஏதோ ஷேக்கர் மிஷன் அப்படின்டு வயித்துல வச்சு ருவாங்கா ஆயில் மட்டு போட்டு அதைய வச்சு வுட்டுருவாங்க அ ஹீட்டு ஹீட் அப் ப இது ஆகுற மாரி அப்ப வச்சிடுவாங்க ஒவ்வொரு டைம் கூலிங்கு வச்சிடுவாங்க இந்த மாரி வச்சுடுவாங்க ஒரு டயட் டு சார்ட்டு எல்லா குடுத்துருப்பாங்க எல்லா எதுவுமே ஃபாலோ பண்ணுவே ஃபாலோ பண்ணாலுமே ஃபாலோ பண்ணாலுமே
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
ஓ சேரி ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகலைங்ளா சகோதரி
ஆஹா ரெடியூஸ் ஆகல எத்தன பண்ணியாச்சு
ஓகே ஓகே அதனால நீங்க லாஸ்ட் டைம் இந்த முடிவு எடுத்துட்டீங்ளா இல்ல ரொம்ப இருக்கனால இது எடுத்தீங்ளா இல்ல
அது இல்ல எனக்கு ஹாட்ல நெஞ்சு வலிச்சு கிட்டே இருந்துச்சு அப்றோ உக்காந்தா எந்திரிக்க முடியறது இல்ல படிக்கட்டு ஏற முடியாது அ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்து நெஞ்சு வலிச்ட்டே இருந்துச்சு
செரிங்க செரிங்க சகோதரி
அதனால செரி அப்டின் சொல்லிட்டு டாக்டர்ட நெஞ்சு வலிச்ட்டே இருந்துச்சு அப்டின்னா ஈ சி ஜி அப்றோ ஸ்கேனிங்கு இதெல்லா எவ்ளோ ஆகு சொல்லுங்க ம ஹ ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கு அப்டின் பாக்குறக்கு அது வீக்லி வீக்லி போயி எடுத்தா எவ்ளோ அமௌண்டட் ஆகுறது அதனால ஸ்ட்ரைட்டா டாக்டர கன்சிடர் பண்ண டாக்டர பெரிய டாக்டர கன்சிடர் பண்ணோ கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறந்தா அவுங்க வந்துட்டு கண்டிப் ப உடம்பு குறைச்சா வந்து மட்டுமே நீங்க இது பண்ண முடியு அப்டின் சொல்லிட்டு டூ மந்த்ஸ் அவுங்களே டயட் சாட் குடுத்தாங்க அதுவு முடி அது பாத் துட்டுதா கம்மியா ஆகுதான் பாத்துட்டுதா அதுக்கப்றந்தா இது பண்ணாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஏனா வந்து ஆப்ரேஷன வந்து அதிக பேர் கை வைக்க மாட்டாங்கனா நீங்க சொன்ன மாரி டயட்டு வாக்கிங்கு அந்த எடத்த பண்ணுவாங்களா அப்டின்ட்டு
ஆ அந்த அத பண்ணி அந்த மாரி எல்லா கேட்டுட்டு எல்லா வந்து கன்சிடர் பண்ணிட்டுதா பண்ணுவாங்க ரொம் அதுவுமே நெறைய டெ அதுக்கு மின்னாடியுமே நெறைய டெஸ்ட்டஸ் எல்லா இருக்குது ஆ வு இது அனஸ்தியா எவ்ளா குடுக் கோனு அப்டின்னு சொல்லிட்டு மயக்க மருந்து எவ்ளோ கொடுக்கணு அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஆப்ரஷன்னு அதுக்கு எவ்ளோ இது குடுக்கணு அப்டின்னு அதெல்லா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு தனியா மாத்து மருந்து இப் இப்போ வந்து ஹார்ட்பீட் எவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு அனஸ்தியாக்கு வந்துட்டு ஹார்ட்பீட் செக் பண்ணுவாங்க போல ஹாட்ர்பீட்டல்லா செக் பண்ணி ட்டு எனக்கு கரெக்டா இல்ல அப்டின்னு சொல்லிட்டு கம்மியா இருக்கு அப்டின் சொல்லிட்டு கரெக்டா இருந்தா மட்டுந்தா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா டேப்லெட்டு அதுக்கு ஒரு டூ வீக்ஸ் தனியா டேப்லெட் எடுத்தே அப்றோ எனக்கு இன்சூரன்ஸ் ஏதோ ப்ராப்ளோ வந்துச்சுன்ட்டு சேரி ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க போல அப்டின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் விட்டுட்டே அப்றோ இன்சூரன்ஸ் ஓகே ஆயிடுச்சு இன்சூரன்ஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா மறுபடியு அனஸ் தீஸியா டாக்டர் வந்து பாத்தா அவங்க செக் பண்ணிட்டு தபோ தபன்னு கத்துறாங்க மாத்திரை எதுக்கு விட்டீங்க இன்சூரன்ஸ் கரெக்ட் ஆகுதோ இல்லையோ நீங்க மாத்திர எதுக்கு விட்டீங்க உங்க ஹார்ட்டுக்கு தா இது அப்ப தோ அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ மறுபடியு அது ஒரு ஒன் வீக் எடுத்ததுக்கு அப்றோ ஆப்ரேஷன் பண்ணாங்க
உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து ஒரே நாள்ல பண்ணிட்டாங்களா சகோதரி இல்ல எத்தன நாள் சகோதரி ஆச்சு
ஒரே நாள் பண்ணிட்டாங்க பட் அடுத்த நாளே நடக்க வச்சுட்டாங்க இப்ப வச்சிட்டாங்க அப்டி ஒரு டாக்டர் எனக்கு
இப்ப உடம்புல இருக்க சதை எல்லா கட் பண்ணி எடுப்பாங்களா இல்ல எந்த மாதிரி சகோதிரி
அப்டி எல்லா இல்ல இது வந்துட்டு இறைப்பை வந்து சின்னதா பண்ணிருவாங்க அப்போ வந்து கொழந்தைங்க எப்டி சாப்டு ஃபர்ஸ்ட் வந்து லிக்வீடா சாப் இதா சாப்டு அப்றோ வந்து கொஞ்சோ கூழ் மாரி சாப்பிடுங்க அதுக் அப்றோ மறுபடி குழஞ்ச மாறி சாப்பாடு இது பண்ணி சாப் அந்த மாதிரிதா நா சாப்ட்டே ஃபஸ்ட்டு
ஓ சரிங்க ஓ ஓ அதிகமா வந்து அதிகமா வந்து உங்களுக்கு சாப்பிட அப்டி அப்டி பசியு உங்களுக்கு எடுக்காது கொஞ்சோ சாப்டலயு அதிக நேர மாதிரி வசரியது
அது ஹெல் தீயா எடுத்துக்கோணு அப்டியே டூ த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் அப்டியே போக போக அப்டியே பா ஜாஸ்தி ஆயிட்டே வரு ஆனா ஓரளவுக்கு தா ரொம்ப ஜாஸ்தியா பண்ணவு முடியாது
ஓ சரிங்க ஓகே சகோதரி இப்ப நம்ம பண்ணிட் விட்டம்னா வந்துட்டு அதுக்கப்றோ நமக்கு லைஃப் லாங் வரைக்குமே வந்துட்டு எகைன் வந்து வெயிட் போடாதுங்களா இல்ல எப்டியே
அது எனக்கு தெரியல நா ஒன் நாட் ஃபோர் இருந்தே இப்ப வந்து சிக்ஸ்டி கேஜி இருக்கே எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆச்சு என்ன என்ன அப்டியேதா இருக்கே என்னிக் இப்ப ஓடம்பு ஏத்துங்றாங்க எல்லாரு
ஓ அப்டிங்களா செரிங்க செரிங்க சகோதரி நா பாத் அதாக கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு போய்கண்ட்டு திருப்பி இப்படி நம்மளுக் இருக்க முடியு சொல்லுங்க
இல்லை உடம்பு தேறு ரொம்ப ஒல்லி ஆயிட்டே அப்டின்னு சொல்லிட்டு உடம்பு தேத்து அப்படிங்கறாங்க கொஞ்சமாவது ஹெல்தியா எல்லா ஹெல்த்தியா தா சாப்பட்றே எனக்கு தெரிஞ்சு எனக்கு எல்லாமே ஹெல்த்தியா தா சாப்பட்றே ஆனாலுமே ஆ ஆ ரொம்ப இதா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு அதனால தா இப்போ ஒர்க்குக்கு போற போவாதது அது ஒரு ரீசன்னு அது போக வீடு ரொம்ப பெருசு அதயு கிளீன் பண்ணிட்டு டாக் ஒண்ணு இருக்கு அவன் அவன் சுச்சா போயிருவா அங்கங்கா
இல்ல சகோதரி நீங்க டாக் இருந்தாலே நீங்க வந்து டாக பராமரிக்கிறதுக்கே உங்களுக்கு பாதி நாள் பாதி நேரோ போயிரு
ஆமா அது வாஷ் பண்ணி உட்டு எல்லா இது பண்ணி உட்டுட்டு அவனு குளிப்பாட் டி உட்றது அப்புறோ அவனோட குண்ட எல்லா இது பண்ணி உட்றது அவனுக்கு ஒடம்பு சரியாம்ம போச்சு ஒரு டைம் ட்ரிக்ஸல்லா வந்து சும்மா சோரிஞ்சி கிட்டே கிடந்த புண்ணல்லா ஆகி ஹாஸ்பிடல் கூட்டிகிட்டு போயி
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
அப்படியே போயிட்டே இருக்கு அ இப்போ இந்த த்ரீ இயர்ஸ் த்துக்கா த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆச்சு
ஓ சேரிங்க சேரிங்க டாக் வளத்து நீங்க உங்களுக்கு டாக விட்றதுக்கு மனசு வராது
ஆமாமா இந்த வீடு கட்டி முடிச்சோனே டாக் வாங்னோ மார்ச்ல புண்ணியாட்சினி பண்ணோ ஆமா மார்ச்ல புண்ணியாட்சினி பண்ணோ அப்புறோ மேயல வாங்கிட்டோ டாக் வாங்கிட்டோ த்ரீ இயர்ஸ் ஆச்சு அப்ப எப்படி இத மெயின்டென் பண்ணிட்டு இப்டி பண்ணிட்டு இருக்கறதே கரெட்டாருக்கு எனக்கு ஒர்க ஃப்ரம் ஹோம் ஜாப் பாக் போணு ஏதாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பாத்து இது பண்ணோனு எயிம் பண் எயிம் பண்ணனு அப்டின்னு ஒரு இது எயிம் இருக்குது பட்டு எனக்கு என்னோட இதுக்கு செட் டாகுனு வீட்லந்தே
ஓ அதுதா வெளிய போய் பண்ணு உங்களுக்கு ரிஸ்க்கு நீங்க சொன்ன மாரி வீட் டயு பாத்துட்டு வீடு கிளீனிங் பண்றது ப்ளஸ் வெளிய போய் பண்றது கரெட்டா டபுள் ஒர்க் பண்ற மாரி ஆயிற கூடாதுணே
கிளீன் பண்றது எனக்கு ஒரு பெரிய விஷ்யோ இல்ல ஆக்சுவலி நாலா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேனா டக் ன்னு எல்லாத்தையு முடிச்சுருவே ஒ இப்போ வி ஏ ஸ்கூலுக்கே போற தம்பி ஸ்கூலுக்கு போற மத்த வேல அப்டிங்கும் போது எனக்கு நயின் ஓ கிளாக் குள்ள மேக் சிமம் நைன் ஓ கிளாக் குள்ள எல்லா வேலையு முடிச்சுடுவே வீக்லி ஒன்சா வீடு தொடப்பே நையன் நோ ஓ கிளாக் அ துணிய கூட வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துடுவே நைன் நோ ஓ கிளாக் குள்ளயே எல்லா துணிய காய போட்டு எல்லாமே முடிச்சுருவே அதுக்கப்றோ ஃப்ரீயா தா இருப்பே ஒ ஒர்க்கெல்லா டக்கு டக்கு டக்கு டாகுக்கூட சாப்பாடு எய் எயிட் தேட்டிக்கு அந்த மாரி வச்சிருவே மார்னிங்கே வச்சிருவே அந்த அளவுக்கு ஸ்பீடா செஞ்சு முடிச்சுடுவே
டாகுக்கு எந்த மாரி சகேதரி உணவு நீங்க குடுப்பீங்க
தயிர் சாதோ மட்டும்தா குடுக்குறே அப்றோ வந்து வெட்னஸ் டேவும் சண்டேவு மட்டு சிக்கன் குடுப்பே பாலு எலும்பு போனு இந்த மாரி குடுப்பே
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ஆவ பெடிகிரி சாப் பறதுல்ல ஒவ்வொரு டைம் சாப்டுவா ஒவ்வொரு டைம் அவே அவ சாரோட மூடு பொறுத் து இருக்கு பெடிகிரி மா வாயிண்டு வந்து அப்டியே கடந்துச் சு ஒரு டூ த்ரீ வீக் அப்டியே கடந்துச்சு அப்றோ நாங்க எங்கேயோ ஃபங்க்ஷன் போனோன்ட்டு மார்னிங்கே சிக்கன் போட்டுட்டு போயிட்டோ ஆ செரி நம்ம வரது லேட் டாச்சின்னா என்ன பண்றது அப்டின்னுட்டு அவனோட பவுல்ல பெடிகிரி வெச்சுட்டு போய்டோ அ நாங்க கெள ம்பி கெளம்பி ஒரு டூ மினிட்ஸ் குள்ளேயே அந்த சிக்கனு சாப்ட்டு முடிச்சுட்டா அந்த பெடிகிரியு சாப்டு முடிச்சா இவ இப்படி பண்றா அவன் இல்லீயே அப்டின் பாத்தா ஆ என்ன தெர்ல சாப்ட்டு முடிஸ்ட்டா ஆக்சுலி அவுங்க ஒ சிக் கன் சாப்டனா அடுத்த நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிட மாட்ட அடுத்த நாள் ஈவினிங்தா தயிர் சாத வெப்ப அப்பதா சாப்டுவா
ஓ செரிங்க செரிங்க சகோதரி வே நீங்க வேற எதாது பெட்டு வளக்குறீங்களா சகோதரி டாக தவிர
இல்ல இல்ல இல்ல வே வேற எதுவு வளக்கல பட்டு வந்து குருவி வந்து கூடு கட்டியிருக்கா அப்பா வந்து பாக்ஸ் வெச்சுட் போயிருக்காங்க ஆக்சுலி ஒரு இதுல மார் பவுல்ல மார் அதா அதுவே வந்து அதுவே வந்து இந்த கூடு கொண்டு வந்து கட்டிட்டுருந்துது அது அது விழுகிற மார் இந்துச்சு அதனால அப்பா பாக்ஸ் மட்டு வெச்சிட்டு போய்ட்டாங்க அது டூ இயர்ஸா அந்த பாக்ஸ் அங்யே தா இருக்கு அதுலியேதா அந்த குருவிங்க இருக்கு எல்லாமே அப்போ இப்போ வந்து கொஞ்சக் கொஞ்சோ பின்னாடி மர வெச்சுருக்கே மர வெச்சுரு க்கே அதுலியு கூடு அதுவே கட்டி இது பண்ணிட்டுருக்குது இப்போ
ஓ கூடு கட்டுறதுன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க சகோதரி ஆனா உண்மையா என்னன் தெரியல அது
ஆ ஆ ஆ ஆ
சேரிங் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது இன்னு வேற ஒரு அழைப்புல நம்ம தொடர்ந்து பேஸ்லாம் சகோதரி நன்றிங் சகோதரி
சேரி நன்றி